ஹலோ ம் சொல்லுங்க
அ அ என்னா சொல்லிட்ருந்தே
என்ன சொல்லிட்ருந்த ஒன்னு சொல்லல
ம் ஏ அது நெட்டுடா அ முடிஞ்சிச்சா அது
ஆ முடிஞ்சிச்சி
ஆ
ம்
ஆ தெர்ல என்னா வாக்கிங்கா
இல்ல இப்பதாந்தோ துணி எடுக்க போயிட்ருக்கே
என வேல்லலா செய்யிற
ஏய் நா நார்மலாவே செய்யிவே
ஆ
ம் ஷ
சரி சரி செய் செய் செய் செய் செய்
ஆமா அ இன்னைக்கு கால்லருந்து நா வேற ஒண்ணுமே செய்யல வேலயு
ஏ அதுக்கு தா கீர சாப்புனுன்னு சொன்னே
அ அதுக்கப்றோ சும்மா இருந்தே அப்றோ ஃபோன் பாத்தே திருப்பியு தூங்குனே ஏஞ்சே சாப் ட்டே உக்காந்தே அவ்ளோதா
நல்ல வேல ம் அப்டிதா
ம் நல்லா இருக்குல்ல
ம் இதுல வேற எல்லா வேலையு செய்வாங்களா
ஏய் இன்னா வீட்ல ரெண்டு பேர் இருக்கும் போது நா என்னத்துக்கு செய்யனு
அ ஹா இருந்தாலு செய்னுண்டா
அதா ஈவினிங் எல்லா வேலயு செய்றோல போ
இன்னா இன்னது கொஞ்சோ லிஸ்ட் போடுங்க
ஆஹ் இது துணி துணி எடுப்பே மடி மடிக்கது எங்க அம்மா மடிப்பாங்க
உம்
அப்றோ வாசல் பெருக்குவே தன்னித்தெளிச்சி கோலோ போடுவே அப்புறோ வந்து இது அது என்னாது வீட்டுப் பெருக்குவே
ச்சே
அ அதுக்காக அவுங்க சாமா தேய்க்கலனா நா தா சாமா தேய்ப்பே
ஓ அவ்ளதானா
ம் ம் அவ்ளோதா
சின்ன சின்ன வேலைங்ள நீ வந்து ம் சாப்பாடு செய்யனு கொழம்பு வைக்கனு
அதெல்லா அவுங்க பாத்துப்பாங்க நாளைக்கு நாதா செய்யணு
ஏ
நாளக்கி நான்வெஜ்
ஓஹ்
பிரியாணி செய்ய போறே ஆமா என்னோட டேலண்ட்ட எறக்குறதுக்காக நா வந்துருவே
நாத்திக்கெழம ஒரு நாள் கூட அவுங்க வந்து ஹாப்பியா இருக்கூடாதுன்ட்டு
அப்டி ஆ அவுங்கதா செய்ய சொல்றதே ஓகே
வேற வழி இல்லாம சரி அப்புறோ நீ வந்து இன்னு மொளகா கிளகா போட் ட்டன்னா நீ வாண்ட்டடா வந்து தேரம்பிச்சுன்னா பரவால கேக்குறாங்கன்னு கரெட்டா செய்வே அப்டின்ட்டுதா இல்லடா இப்ப வந்து நீயே வந்து வாண்டடா நாதா செய்வே நாதா செய்வேன்ட்டு அப்டி வந் பாத்தன்னா திடீனு மொளகாத்தூள அதிகமா போட்டுருவே சரி நம்மளா வந்து கேக்குறோ பாத்து நல்லா இருக்குமான்னு செய்வே ட்டா அப்டி செய்றாங்க புரிதா
ரு ஒண்ணுமே செஞ்சு தர மாட்டே பாரு
மொளகா தூள்
ஒன்னு செஞ்சு தர மாட் நீ வந்து பாரு செஞ்சுத்தானு ஒ வாயால சொல்ற வரிக்கு நா செஞ்சு தரமாட்டே
மொளகாத்தூள்ல நா என்ன செஞ்சு தர சொல போறே அது ஆல்ரெடி செஞ்சு தாண்டா இருக்கு
ஏ போ ஒனக்குலா செஞ்சு தரணுன் நெனக்கிறேல என்ன சொல்லணு நா வாய் மூடுவே எல்லாரு
இங்க தாமா கலக்கிற கல மொளகா தூள் ஆ பின்னாடி என்னடா அவ்ளோ மொளகாத்தூள் யார்டா சாப்டுவா
மொளகா ஏ நீ என்ன நீ இப்டி பண்ற
ஏ மொளகாத் தூள் அவ்ளோ போட்ற
நீ ஆனா ஒனக்கு நெஜமா சொல்றே எதுமே கெடையாது பச்ச தண்ணி கூட குடுக்க மாட்டேஎ கைலர்ந்து
அதுல கூட மொளாத்தூள் போட்டு வச்சுர்ந்தா நா வாங்க மாட்டே
தேவயில்ல போ நீ வாங்கவே தேவெல்ல
இன்ன மொளகா தூள் தண்ணி குடிப்பாங்ளா காரமாவாது
நீ ஒன்னு குடிக்க தேவெல்ல போ
ம் காரண்டா அப்பா
ம் போ என்னா செஞ்சுதா கேட்டுப்பார் வாய ஒடச்சர்றே
காரத்த சாப்ட்ட என்னா ஆவுர்து கொடலுகுல்ல ஆ
ம் சேரி ஓகே சாப்டாத ஒன்னய யாரு சாப்ட சொல்லி வற்புறுத்தல
வறுப்புர் அதெல்லா வறுப்புருத்துனா வந்து அது வந்து எதொ கட்டாயொ இது மர்றா அது அதுமார்லா பண்ணக்கூடாது டா பவி ம்
சந்தோஷொ போங்க
ம் சயின்டிஸ்ட்டேதானா கண்டுபுட்ச்சனா ஃபஸ்ட்டு வாயில்ல ஜீவனங்களுக்கு தா குடுப் ப்பாரு நீ எட்த்தோனமே மனுஷன வச்சு டெஸ்ட் பண்ற
நீங்க நீ என்ன பொறுத்த வருக்கு நீங்க தா வந்து டெஸ்டிங்
என்னா டெஸ்ட்டு ம்
சாப்பாடு வச்சு உங்கள தா டெஸ்ட் பண்ணுவே
ம் இதெல்லா நாயமா
நாயந் தா எனக்கு
ம் ப்பா மொளாத்தூளு மொளகாத்தூளு அவ்ளோ மொளகாத்தூள போட்டு ம்
ஷெட்டாப்
வாரத்துக்கு ஒரு வாட்டி அரப்பிங்ளா மொளாத்தூள் மொளகால்லா
ஒங்கள மார்லா அரைக்க மாட்டோ
அ நாங்க எல்லா வர்ஷத்துக்கு ஒரு வாட்டி தாண்டா அழ அரப்போமே நீங்க வார ரத்துக் ஒரு வாட்டி அர
அதா நீங்களா உப்பு சப்பு இல்லாம சாப்புட்றாங்க ஆளுங்க நீங்க
ஏ எங்க வீட்லயு வந்து ஒரு கரண்டி ஒன்ட்ற கரண்டி போடுவாங்கடா கொழம்புல மொளகாத்தூள்
ம் சேரி ஓகே நீ அது நீ நீ எதுனி செஞ்சு தா கிஞ்சிதானு சொல்
டேய் எப்புட்றா அது தண்ணி எப்புட்றா ஒரு நாளக்கி இல்ல ஒரு வேளக்கி தண்ணி புடிப்பிங்களா இல்ல
க்ளோஸ் பண்ணிக்லா நீ என்கிட்ட நீ வந்து செஞ்சுதா நீ என்கிட்ட வந்தன் வச்சுக்கோயே அப்புறோ இருக்கு உனக்கு
ஏய் மொளாத்தூள்ள நா என்னா சேக்க போற மொ
ஆ நீ கேட்க மாட்டல்ல சொல்லு நெஜமா கேட்க மாட்டல்ல இப்பயே சொல்லிடு
எனக்கு மெளகாதூள் தானே நா அத அப்டியே சாப் ட்ருவேண்டா நானு
அதுதா கேட்க மாட்டல
வாய் எரிமே
ஏ கேக்க மாட்டனா கேட்க மாட்டன்னு சொல்லு கேட்க மாட்டல்ல ஏய் நா கேக்குற கேள்விக் கு மட்டு தா நீ பதில் சொல் நீ தேவயில்லாம பேசாத நா கேட் க்குற கேள்விக்கு மட்டு நீ பதில் சொல்லு நீ என் கிட்ட வந் து செஞ்சு தருன் கேட்க மாட்டல்ல
எத
எதுமே கேக்குற நா தா எல்லாத்துக்கு மொளகத்தூள் அள்ளி போடுவன் சொல்றல்ல கேட்க மாட்டல்ல ஏன் கிட்ட செஞ்சு தான் கேட்க மாட்டல
கே மாட்டடா
கேக்க மாட்டல்ல அப்டியேதா இருக்கனு இதுக்கப்பறோ என்ட எதனா கேட்டன் வச்சுகயே நா ரீல்ஸ் என்னா அமுச்சன் வச்சுக்கோயே அப்புறோ அவள்தா உனகிட்ட
என்ன பண்வ
நா பிளாக் பண்ட்டு போய்னே இருப்பே
ஏன் ஒரு சாப்பாட்டுக் கோசோ பிளாக் பண்ணுமா
ஆமா நா பண்ணுவ
சிரி பாக்லா
என்னால முடியாது
அழகான சிரிப்ப காட்டுங்க அந்த பட்ட அந்த பட்டர்ஃப்ளை ஸ்மைல காட்டுங்க பட்ட சிரிச்சா எவ்ளோ அழகா இருக்கு காட்டுங்க ஏன் என்னாச்சு
தேவல்ல
செரி அந்த சிம்பேன்சி ஸ்மைலு இந்த குரங்கு ஸ்மைல்லாச்சு காட்டுங்க
எதுந் தேவல்ல
ஈ அது ஒரு மங்கி ஸ்மைல் பண்ணுமே அந்த மாரி ஏன்
நீ என்கிட்ட நீ அந்த சாப்பாடுன்ற விஷ்யத் க்கு நீ என் கிட்ட நீ வரவே கூடாது நீ என் கிட்ட நீ வராத அவ்வள தா சொல்வ சாப்பாடுன்ற விஷயத்துல நீ என் கிட்ட நீ வராத
மொளகா தூள விட்றப்பா நா எது சொல்ல வரல நீ ஏதோ சாப்ட வா ஆ
ம் சொல்லு என்னா
ம் செரி விடு ஏ மொளவாத்தூள் மாரி காரமா இருக்க
நா அப்டியே இருந்துக்குற பரவாயில்ல உங்களுக்கு எனா ப்ரச்சனையா அப்டி இருக்கது‌னா போன கட் பண்ட்டு போங்க
ஏ
அப்பறோ அப்டி ஏன் இருக்கன்னு கேக்குறல உனக்கு பிரச்சனையா இருந்தா சொல்லு
ஆ செரி செரி காம் டவுன் காம் டவுன் ஐஸ் மாறி கூல் கூல்டவுன் ஆவுங்க ம் மொளகா மாரி காரமா ஆவதடா
சீரியஸா சொல்ற நா நெஜமா சொல்ற உனக்கு சமச்சே தரமாட்ட
டேய் நா மொளகா
ஏ நீ வாய மூடு நீ நா இதுக்கப்புறோ சமைக்கிறத பத்தி உன்ட்ட நா பேச போறதில்ல
இ யா மொளகா தூள் பத்தி பேச போறியா யே
ல்னோன்ற அவசியமு இல்ல
மொளக தூள் பத்தி பேசலாமா ம் ஹலோ
இன்னா
செரி ஆவட்டு மொளாகாத்தூள் இல்லனா ஆவட்டு
அ நீ நீ ஒன்னு தேவல்ல அப்படிலா ஒன்னு சொல்ல தேவல்ல நா மொளகாத்தூளாவே நா இருத்துகிறே நீ உ வாய மூடிகிட்டு இரு
ஹாட்டா இருக்குல்ல அதனால சொன்னே
தேவெல்ல
ம் மொளகாத்தூள் காரமா இருக்குன்டா
செரி ஓகே
சூடுக்கு வந்து ஹாட்ன்னு சொல்லுவாங்களா இல்ல காரத்துக்கு ஹாட்டுன் சொல்லுவாங்ளாடா
தெரியாது எனக்கு தெரியாது தெரியாத விஷியத்த எப்டி சொல்ல முடியு
ம் தெரியு உனக்கு ம் ம் இன்னா பண்ணி இன்னா பண்ணிட்ருக்க
எதோ பண்ணிட்ருக்கே இன்னா இப்போ
ஏன்டா இப்படி பேசுற சும்மாதான வெளயாட்னே சும்மா தான பேஸ்னே அதுக் ஏ கோச்சுக்கிற
நா கோச்சுக்கெலா இல்ல
செரி என்ன கலாய் பாக்லா
என் தேவெல்ல
என்யி கலாய்
எனக் தேவெல்லன் சொல்ட்டே உனக்கு நா செஞ்சு எட்த்துனு வந்தேல என்ன சொல்னு
கோச்சுக்காதடா மொளகாத்தூள் போட்டு அத்துடன் வந் மொள காத்தூள் போட்டு எத்துனு வந்ட்டு
அதுதா சொல்றேன்னே நா எதுக்கு நா செஞ்சு நா எடுத்துட்டு வரணுன் நா கேட்டே
பாத்தா மொளாகாத்தூள் போட்டு எத்துனு வந்தா ம் சொல்லு
புரியல என்னது
அப்ப ஏ மொளகாத்தூள் போட்டு எத்துன் வந்த
நா அப்படிதா தெரியாம எடுத்துட்டு வந்ட்டே நீ இவ்ளோ பேசுவேன் எனக் தெரியாது தெரியாம எடுத் துட்டு வந்ட்டே உனக்கு செ செஞ்சு எடுத்துட்டு வந்தேன்ல என்ன சொல்னுந்தா சொல்ட்டனே அப்புறன்ன
அப்புற ஏ எத்தனு வந்த
எத்தனு வரமாட்டே இதுக்கப்புறலா
ஏ எத்துனு வரமாட்ட நா எத்துனு வராதனா சொன்னே இல்ல எத்துட்டு வராதனா சொன்னே ம் ஏ எனக்கு வேணுண்டா எனக்கு வேணுண்டா எனக்கு விட்டமின் மொளகாத்தூளு எனக்கு விட்டமின் மொளகாத்தூள் கம்மியா இருக்கான்டா ஏ பாடியில
தேவல்ல என்னால எடுத்துட்டு வர முடியாது வேனுன்னா நீ எதுனா செஞ்சு சாப்டுக்கோ போ
ஐய்யா எனக் செய்ய தெரியாதே
செயத் தெரியாதுன்னா போ எனக் தேவயேல்ல அப்டிப்பட்டது ஆ இரு
அப்ப நா பட்னியா இருந்தா எத்தன நாள் இருக்கறது
எனக் தெரியாது போ
ஆ நிஜமாவா
நெஜமாதா சொல்ற போ
பட்னியாவா
ஆமா இரு
ம் ஒரு வாரந்தா இருப்ப போல ஓகேவா
ம்
செரி ஓகே நம்மால யாருக்கு கவல இருக்கப்போது
ம்
ம் ம் நம்ப சாப்ட்டா இல்லையா இப்டி யாருக்கு என்ன வந்துச்சு ம்
ம்
நம்ம மொதல்ல ஏ சாப்புட்ணு சாப்புடுற அளவுக்கு நம்ம என்ன கழட்டிட்டோ நமக்குல்லா யாரனா செஞ்சுத் தருவாங்களா சாப்ட்டியான்னு கேப்பாங்களா சாப்டுன்னு சொல்லுவாங்களா ஈருயிர்க்கு கூட ப்ளு கிராஸ் இருக்குடா எனக்காக யோசி க்க ம் நட்ஸ்